ஹலோ
ஆஹ் அதாவது இப்படி விட்டா பேசிட்டே இ இ ஹா நம்ம பேசுறதே வந்துட்டு அந்த இ ஒரு இதுக்காக டா அந்த ஒரு நேரத்துகுள்ள முடிக்கணு இல்லன்னா அது இதாகாது புதுசா சே சேர்ந்த நானே இப்படி இருக்கே நீயே இப்படி ஒரு அக்கறையற்ற இருக்க
நா வன்ட்டு ஒரு இது இப்ப இத ஏ எல்லாரு எம்மேல வீண் பழி சுமத் தறாங்க நா தா அத பண்ணவே இல்லையே என் இதுல மன உளைச்சல நான் இன்னைக்குதான் வன் எனக்கு வன்ட்டு ஆனா இது வண்ட்டு கூட்டி கேட்டே எப்ப கேட்டாலு நா அப்ப உங்கோ வந்த அடுத்த நாளே நா கேட்டே அப்ப தெர்ல நானு இவளுமே பேசறதில்ல என்னது என்ன நம் இன்மே நம்மெல்லா ஒட்டுக்கா தானே அப்பவே அப்ப சொல்லியாச்சு அப்போ இவ இவ என்ன இப்படி பண்றா அப்படின்னு சொல்லி நானு இது நானு அவட்ட பேசுல அவளு இ
உம்
நானு விட்டுட்டே அப்புறோ இன்னைக்கு அவளே வந்து என்னடியாச்சு அந்த வ இதுல்லா எப்படி போச்சு அப்டின்னா கேட்டா அப்ப நானு பேசிட்டே அதுக்கப்புறோ தா எனக்கு தெரிஞ் ச்சு அவள் அவளோட கு இன்னொரு தோழி கூட உறவு கொண்டாடிட்டு இருக்கா என்று
ம் ஆமாம்
எல்லாருமே கொண்டார்கள் அது நான் தான் நான் தா அவருடன் சுத்திட்டுருக்கே என்று நான் அதெல்லா ஒரு இது பண்ணம்ல குடும்பமா அப்ப நான் போனே அது உழைக் க தெரியு ஏனா நா அவனோட தொலைபேசிய நா எடுக்கவே இல்ல அன்னைக்கு ஏனா நா வந்ட்டு வாகனத்துல செஞ்சுட்டு இருந்த அப்புறோ நா வந்து ஆஹ் அப்புறோ அவங்க நா ரொம்ப நாளா அங்கதா இருந்த நா உங்களுக்கு கூட இதெல்லா அனுப்பின நா வந்ட்டு மருதாணி தோழியிடம் மட்டுமே பேசி கொண்டிருந்த நீ வேணா அவதா பரிசு எனக்கு இது பண்ணித் தரணு அவளிடம் தான் நான் ஒவ்வொரு கடைக்கா போய் இது இது சரியா இது சரியா என்று கேட்டேன் ஆனா அவைய ஏ என்ன நை இங்க இருக்கேனு நினைக்கிறா நானே அங்க இருக்க அதுவு நா வந்த நா வந்து புதன் கிழம வந்த சரியா புதன்கிழம வந்ட்டு நா வி வியாழக்கிழம நா போன ஆமா நா வியாழக்கிழம ஸ்ட்ரைட்டா நா அந்த குட்ட தோழிய கூப்பிட்டு நா போ அவ வீட்டுக்கு போன ஏனானா இப்படி இந்த வழியா வந்து அவ வீட்டுலதா இது இருந்ச்சு அதங்காட்டி அப்படியே எடுத்து ட்டு நா அப்படியே போன சேரிங்கனு எங்க அம்மா ட்ட நா என்ன சொல்லறதுனு தெரியல அதங்காட்டி நா அப்படி சொல்லிட்டு போன வந்தது நா அடுத்த நாள் ச மத் இது வந்து ட்டு அவ அவல்ட்ட அவங்க வீட்டுக்குதா போன அங்க எனக்கு நாய் தொரத்தினங்காட்டி நா வந்து வெளிய நின்னு அந் த மருதாணி தோழியிடம் கத்த ஆரம்பிச்சுட்டேன் வெளியவா வெளியவா எங்களை நாய் தொரத்துது என்று அவளும் வந்தா பின்ன அவங்க அம்மா வந்தாங்க எனக்கு கொஞ்சம் இதாயிருச்சு நா வந்ட்டு வெளிய இருந்தே குடுத்துட்டு உங்க அம்மா போனதுக்குப்புறோ அவங்க அம் மாவ எங்கயோ கொண்டு போய் விட போனா அவ செரி உங்க அம்மா போனதுக்கப்புறோ சொல்லு நா வர
ஏ அவங்க அம்மா இருக்கனால என்ன நம்ம அம்மாட்ட நல்லா பேசறதுதானே எப்போது
நானே தள்ளவாரித்தனம் பண்ண போம்போது அவங்க அம்மா முன்னாடி என்ன பேசுறது சொல்லு எனக்கு
செரி செரி கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்த வேண்
ஆஹ் நா இது வந்ட்டு நம்மளோடது தாய்மொழி இத் இதைய நாம பயன்படுத்திக்கலா சேரி எனக்கு கொஞ்சோ கூச்சமாரின்ச்சாப்போ அவளுமே புரிஞ்சுகிட்டு செரி இப்ப இரு எங்க அம்மா வந்ட்டு அங்க தோழிய இடம் போறாங்க நா போய் விட்டுட்டு வந்துடுறே நா ஒரு அரை மணிநேர வந்துருவே வாங்க நீங்க அப்டின்னா அப்ப இந்த குட்டை தோழியோட அப் அம்மா வன்ட்டு தொலைபேசில நீங்களே ஊர் சுத்ததான போயிருக்கீங்க உன் தம்பிக்கு புஸ்தகம் வாங்கிட் வா படிக்கிறக்கு அவனாச்சு படிக்கட்டும் அப்புடினா அப்ப நானு அவகிட்ட சொன் நானு அப்ப மருதனை தோழிகிட் ட்ட சொல்லிட்டு தா போரே நாங்க ரெண்டு பேரும் பேய் எங்க டவுன் ஹால் அச்ச அங்க போய் நாங்க வாங்கிட்டு வறோ அப்புடின்னா அவ்லு செரி செரி நானு அதுக்குள்ள வந்துருவே நீங்க வாங்க சொன்னா அப்பறோ நாங்கள் வாங்கிட்டு அவ வீட்டுக்குத்தா மறுபடியு போனோ
உம்
அங்க அவன் கொஞ்சோ இது பண்ணித் தாமதம் பண்ணான் நா வன்ட்டு நம்ம குட்டை தோழி தம்பிக்கு வந்து புது புஸ்தகம்ல்லா எதுக்கு அவனே படிக்க மாட்டா சும்மா கையில வச்சிருக்கிறதுத்தா என்று அவன் தேடி செடி எங்களுக்கு குடுத்து அவனிடம் பேரம் பேசி அது கொஞ்சோ கம்மி பண்ணி வாங்கிட் ன்டு வந்துட் அவங்க வீட்டுக்கு போயி வந்துட்டோ அவ்ளோதா அதுக் அதுக்கப்பறோ நாங்க பாத்துக்கவே இல்ல
ஆ
இப்ப வரைக்கு நாங்க பாத்துக்கல அன்னைக்கிதா லாஸ்ட்டா நாங்க பாத்தது ஆனா இப்புடி டடா எனக்கே தெரியாம இப்புடி எல்லாருமே கேக்குறாங்க எங்கிட்ட வந்து அதுவு எப்புடி கேக்குறாங்க நீ மினிக் மினிக்கிட்டு போற மினிக்கிட்டு போற அப்டிங்கறாங்க நா ஏ கரும்பு கொட கூட மினிக்கிட்டு போணு
அதாவது என்ன ஆச்சுன்னு பாத்தீன்னா இந்த என்னோட என்னோட ஒரு குற்றை தோழி இருப்பாள அவ வந்துட்டு எப்புடி சொன்னானா ஆஹா அவ சொல்லல மருதாணி தோழி தா சொன்னா இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஆஹ் நீங்க வந்துட்டு இப்ப நம்ம குடும்பமா மறுபடியும் சேரலாம்னு சொல்றீங்கல்ல இன்னும் குடும்பமா சேறதுக் எனக்கு வறக்கு இஷ்டமே இல்ல ஏன்னா அன்னைக்கு நா எவ்ளோ சொன்னேன் நானு எவ்வளவு மூச்சு குடுத்து பேசினேன் யாருமே அந்த இடத்துல பேசினேன் ஆனா நா பேசினேன் இது மாதிரி என்னையும் ஒரு வார்த்தக்கு வேண்டியதானடி ஆஃப்ராகவே ஒரு வார்த்தை கூப்பிட வேண்டியதானடி அப் அப்படின்னு சொல்லிட்டு நா பேசினே நான் பேச்ன ஆனா வந்துட்டு அவளுங்க அப்ப கூப்பிடவே இல்ல ஒரு பேச்சு காச்சும் கூப்பிடலாம்ல இப்படியும் கூப்பிடாமலே இது பண்றோங்க இப்படி நம்ம பாய விட்டு கூப்பிட்டுமே வந்துட்டு அப்டி கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம என்னன்னு பண்றது ஆஹ் அப்படி ச்சு அப்படி இப்படின்னு மருதாணி
நா எனக்கு இந்த விஷயமே தெரியாதுல்ல நா ஒரு பைத்திய கிடைச்சு என்ன பண்ணா அவகிட்டே போய்கேட்ட மருதாணி தோழிக்கிட்ட என்ன மானி எப் எப்பமா சொல்லுவ எப்பமா நம்ம வீட்டுக்கு வருவ அப்படின்னு அவ என்னை பாத்து அப்பவே சிரிச்ச சா எனக்கு அப்ப புரியல என்னன்னு
உம் அப்ப புரியல இப்ப புரியுது ஓ அதுக்கப்புறோ அவ இப்படி சொன்ன உடனே நான் வந்து நீ ஏன் இப்படி பண்ற அது சரி பரவாயில்வா எதா எதா இருந்தாலும் நம்ம பேசி சரி பண்ணிக்லா எனா இப்பாது மேல ஒன்னா சேந்துருக்கோ எல்லாரும் வந்துட்டு பாத்து கண்ணுபடுறளவுக்கு நம் பழைய மாரி இப்பதா ஒன்னு சேர்ந்துக்கோ அதுக்கு எவ்ளோ மகிழ்ச்சியா நமக்கு போயிட்டு வந்த உடனே எவ்ளோவு மன நிறைவா இருந்தா அப்ப நம்ம போயிட்டு மனநிற நிறைவா இருக்கும் போது நம்ம ஏன் அத உடைச்சுக்கணும் திருப்பி நம்ம அப்டி உடைக்க வேண்டா இப்ப நம்மெல்லாம் ஒன்னு சேர்ந்திருக்கோ பின்னி இப்பல்லா நம்ம சண்ட போட்டுக் இப்படி மூஞ்சி காமிக் வேண்டா உனக்கு எதாச்சும் கேட்குனு நீ திருப்பி கேளு அதுக்காக இப்படி வராமல்லா இருக்காத இது ஒரு சூப்பர் இது நல்ல ஒரு நன்றான ஒரு திருப்பி குடும்ப சேர்றக்கான ஒரு நேரோ ஒரு வாய்ப்பு அப்டின்னு சொன்னே
ஹ
ன்னா நா வர வர மாட்டே அவுங்க ஏன் நான் வரமாட்டேன்னு கேட்டே நீங்க இந்த ரீசன் சொல்லுங்க இந்த மா இந்த காரணம் நீங்க சொல்லுங்க இந்த மாரிதா இத நாள் தா வர்ல அவ அப்டின்னு நீங்க சொல்லுங்க அப்டின்னு சொல்லி சொன்னா எங்கீட்ட சொன்னா ஒடனே அதுக்கப்பற அது அது சம்பந்தமே இல்லாம அது தடைபட்டு போயிருச்சா தடைப்பட்டு போன உடனே ஆ உ என்னோட குட்டைத்தோழி இருப்பாள்ள அவன் வந்து உங்கிட்ட எல்லாம் கேட்டால அப்ப அவ கேட்டா எங்க தெர்ல இதுக்குதா கேட்டே இந்த மாரி மாரி கேக்குற அவட்ட கேக்குற அவட்டனு நா ஒகே கே செரி கேளு அதுனால என்ன எல்லா ஒன்னு தான அப்டினு சொல்ட்டு நானு கேளு அப்டி சொல்ட் கேட்டா கேட்டதுக்கு அப்பறந்தா உண்ம தெரிஞ்சிது டு எப்டி கேட்காம இந்த மனசுலயே வச்சிருந்தா எப்டி தெரிஞ்ச்சிருக்கும் ஆனா நா அப்பவே சொன்ன இருக்காது ஏன்னா ஒரு ஒருத்தவங்க வந்துட்டு பொய் சொல்றாங்கன்னா ஒரு அளவுக்குதா பொய் சொல்லுவாங்க இப்போ நீ இப்ப நா உங்கிட்ட கேட் நீ போப் இல்லடி நா போகல அப்டி சொன்னா இது கூட வந்து ஓகே நம்ம சரி அப்டின்னு சொல்லிட்டு ஒத்துப்பா ஆனா இது ஒருத்தவங்க நா சொந்த ஊர்ல இருக்கன்ற அளவுக்கு ஒரு பெரிய பொய்ய சொல்ணும் எனக்கு அதுதா நானு பாக்றே நா எங்க குட்டைய தோழிட்ட சொல்லிட்டே இருக்கே இப்டி இது வந்துட்டு ஒரு தவறான ஒரு புரிதல்னு பண்ணிக்கிறே ஏன்னா இப்படில்லா இருக்கற வாய்ப் பே இல்ல எப்படி எதுக்கு அவ இவ்ளோ பெரிய பொய் சொல்னும் நம்ம கிட்ட எதுக்கு இவ்வளவு பெரிய இந்த ஊர்ல இருக்கன்ற உன்னையமே மறைக்கிற அளவுக்கு அப்டி என்ன ஆயிருச்சு நம்ம என்ன அப்டியே அடிச்சு கொண்டறவா போறோம் அப்பல்லா ஒன்னுமே ஆகாது ஆ எதோ தப் தப்பா புரிஞ்சிருக்காங்க தப்பா புரிஞ்சிருக்காங்க இது வந்து நம்மளோட மருதாணி தோழி கண்ணால பாக்கில்ல அவ கேட்டுட்டு அவ வந்து ஒரு ரெண்டு பேரும் சொல்றது கேட்டுட்டு தானே இப்டி பேசுறா அவ கண்ணால பாக்கலா நம்மும் கண்ணால பாக்கலா நம்மனால உடனே இத வந்து இது பண்ண முடியாதுன்னு நா சொல்றே ஆனா வந்துட்டு செரி அப்டினு ப்டி ஒரு கேள்விக்குறி இருந்துச்சுனா நம்ம அத தீத்துக்வோ அப்டின்னு சொல்லி தா என்னோட குட்டை தோழி வந்து உங்கிட்ட கேட்டா
ஆ ஆ
புரியுதா அதுக்கப்றோ ஏன்னா மருதாணி தோழியோட அம்மாவு தங்கச்சியு அங்க அடிச்சு சொல்லிருக்காங்க மருதாணி தோழியோட அம்மாவும்
நீ கே அந்த உன் குட்டைத் தோழி கேட்டது நா அப்பயே அவட்டயே கேட்டே அவ சொன்னா ஆமா சிரிச் சாங்க நானு அவளு வெளையாண்ட் ருக்கோ நைட்டு பத்து மணிக்கு வெளையாண்ட் ருந்தாங்ளாம இங்க நின்னு அந்த ஒண்ணு வெளையாடுவாங்ள அது விளையாட்னாங்ளாமா அப்ப இவங்க போனாங்க நா சிரிச்சே இதுல என்ன குத்தோ அப்டின்னு அவ என்கிட்ட கேக்கறா நா சேரி அசையாத மரம் ஒன்று உளுந்ததுக்கீழேன்னு உட்காந்துட்ட பேசாம
ஆனா அது நீ இல்லதான
நான் நானே என் பாட்டி ஒரு சந்தோஷமாக இருந்தேன்
அது எப்டி ஒருத்தவங்க போ சொந்த ஊர்ல இருக்காங்கன்ற அளவுக்கு எப்டி ஒருத்தவங்க இவ்ளோ பெரிய
ம் நா வன்ட்டு போனதுமே அடுத்த நாள் நா சேலம் போய் அந்த என்னோட சொந்த ஊரு போயிட்ட மிகவும் சொந்தமான ஊருக்கு போய்டே அதுக் அப்பறந் தா வண் நா ஒர் ரெண்டு நாள் களிச்சு பின்ன இந்த சும்மா சொந்த ஊருக்கு வந்தே
ம் ஆமா மா
அப்பறமா நா வன் அங்யே நா போயி நா ஆஸ்பத்திரிலா போன எனக் கொஞ்சொ ஒடம்பு முட் அங்க போய் அவங்க சொன்னாங் நீங்க இனி ரெண்டு மூன் நாள் களிச்சு வாங்க அஞ்சு நாள் களிச்சுவாங்கனு இப்டியே அவங்க தாமத மடிச்சுட்டே ருந்தாங்க
ம்
அப்ற நா ஒரு மோதரம் பாத்தே அதுவுமே வந் நா எனக்கு மனசுக்கு புடிச்ச மாரி இல்லன் சொல்லி அவங்ளு ரெண்டு நாள் கழிச்சு வாவான் சொல்லி இப்டி தள்ளி போ நா நெனச்சது செரி ஒரு வாரத்துல வந்தர்லானு ஆனா இவ்ங்க இப்டி தள்ளி போட்டு போயிட்டே இருக்கும் போது ந போ வறக்கு பத்து நாள் ஆயிடுச்சு கத நல்லா செரியா பத்து நாள் ஆயிடுச்சு
ம்
நா இது க்கு அந் அந்த ஊருக்கு வண்ட்டு என்னோட கணவன் என்னை பாக்க வந்தான் அந்த அ எப்ப செவ்வா அஹ ஆமா செவ்வாகிழமை திங்ககிழமையு அவன் என்ன அங்க பாக்க வந்தான் அப்பறந்தான் சேரி நம்மயே ஆ இதுக்கப்பற நம்ம எதுக்கு இங்க இருக்கனு சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் புதன்கிழம நான் கெளம்பி வந்தேன் இதுக்கும் நான் அவன் வந் ஆ அவ அவன் வரும் போது நான் வந்து புகைப்படம் எடுத்து உன்னோட குட்டை தோழிக்கு அனுப்புறேன் பாரு அப்டினே
என்னோட குட்டைத்தோழின்னு சொன்னா இந்த மாரி நீ நிறைய பொருட்கள் நிறைய பரிசுகள்ல்லாம் வாங்கிட்டு இருக்கும் போது ஒவ்வொன்னும் நீ போகைப அனுப்பும் போது பின்னாடி உள்ள எடம் பின்னாடி உள்ள இதெல்லாம் பாக்கும் போது எனக்கு அவ சொந்த ஊர்ல இருக்காங்க மாரி தெரியி அது வந்து இவளோட வீடுன்னு மாரி எனக்கு தோன்ல அப்படின்னு இவ்ளு சொன்னா எனக்கு இவளுக்குதா நல்ல ஒரு ஒரு பலமான ஒரு நம்பிக்க இருந்ச்சு இருக்காது அப்டின் சொல்லி ட்டு அதுக்கப்ற என்னா சரி அப்டின் சொல்லி கேட்டு இது வந்துட்டு மருதாணி தோழிக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு தா என்ன அப்டின்னு எனக்கு தெரியல
மருதாணி தோழிக்கிட்ட சொல்லுங்க இல்ல என்ட
இரு அப்ற கூப்பிட்ற எங்க அக்கா கூப்பட்றாங்க